ஆஹ் கேக்கிறதுடா வணக்கம் வணக்கம் தோழி
தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்பொழுது சும்மாதா உட்காந்து பாட்டி
உங்க வாய்ஸ் கேக்கல தோழி
வாய்ஸ் கேக் ல இப்ப கேக்குதா நா கிட்டக்க வேச்சுதா பேசற ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நா சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு சும்மாதா இருக்கே இப்பதா வேலை முடிச்சுட்டு வெளிய நின்னுட்டு வேடிக்க பாத்துட்டு இருக்கே ரோட்ல
அப்டியா சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்ட்டாச்சா
இரவு சாப்பாடு இதுக்கு அப்புறம்தா நம்ம சாப்பிடணு
செரி செரி செரி என்ன சாப்பாடு நானு இனிமேதா சாப் பண்ணு நீங்க என்ன சாப்பாடு இன்னைக் க்கு நைட்டு
இன்னைக்கு நைட்டு எங்க வீட் வீட்ல வந்து சப்பாத்தி சாம்பார் தோழி உங்க வீட்ல
எங்க வீட்ல தோசை சாம்பார்
செரி
ஆ செரி தோழி நீங்க எந்த ஊருன்னு தெரிஞ்சுக் லாமா
நம்ம சென்னைதா தோழி
நீங்க சென்னையா செரி செரி செரி நா திருவாரூர் திருவாரூர் தோழி
அப்டிங்களா செரி அங்கல்லா எப்டி இருக்கு கிளைமேட்டு் வெயிலா
ஆ இங்க வெயில் தா அடிக்கிது நல்ல வெயில் அடிக்கிது
அம்மா அம்மா தெரியு இங்கியு வெயில் தா அடிக்கிது நல்ல வெயில் அடிக்கிது வெளியில போக முடியில
அப்டிங்கே அதே மாரி தா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க சென்னையில
சென்னைல அம்ஞிக்கரை தோழி
அம்சி கரையா செரி செரி செரி செரி வேலைய வேல பாக்க கிரீங்க
ஆ வேலபாத்துட்டு இருக்கோம் தோழி படிச்சு முடிச்சுடோ முடிச் இப்ப வேல பாத்துட்டுருக்
பாக்கறீங்க
நம்ம இப்ப ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்கோ
அப்டியா
ம் ஓகே ஓகே
நானு வீட்டுல தா இருக்கே சும்மாதா வீட்
படிச்சு விட்டீங்களா மேறிட்டா
செ ஆ ஆமா வீட்டல தா இருக்கே நீங்க கல்யாண ஆயிருச்சா இல்ல படிச்சி முடிச்சி செரி செரி
ம்
எதுவு பேசுறதுக்கு எதுவு நீங்க இது வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க நார்மலா பேசறதா
நம்ம நார்மலாவே பேசலா தோழி இல்ல ஏதாச்சு டாபிக் எடுக்கனுனாலு
அப்டி இல்ல எனக்கு ஒண்ணு டாபிக் தெரியல அதா செரி உங்கள்ட்ட நா சும்மா கேக் கறதுக்காக தா அப்ப இது பண்ண நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன என்ன இதல படிச்சிருக்கீங்க
நம்ம இங்க சென்னையிலயேதா நம்ம ஒரு காலேஜ்ல பி காம் முடிச்சிருக்கோ
ஆ செரி தோழி
ட்டு நம்ம அப்டியே ஒரு வருஷத்துல அப்டியே வேலக்கு பேய்ட்டோ
செரி தோழி செரி தோழி நாங்க முன்னாடி சென்னைல தா இருந்தோ
ஓகே செரி
ஆ இங்க வந்தாச்சு திருவாரூர்க் கொரோனான் கொரானா டைல்ல வந்தோ
அப்
அப்டியே இங்கே இருந் தாச்சு சென்னையில போரூர்ல இருந்தோ
ஆ ஆ ஆ
ஆ அப்டியே இங்கே அ அப்புறோ இங்கயே வந்துட்டோ கொரோனாக்கு அப்புறோ நாங்க இங்கேயே வந்தாச்சு
சேரிங்க தெளிச்சி
தோழி வேற ஏதுவு நீங்க எதுவு இப்ப போனீங்களா எங்கயாது இந்த சுற்றுலா எங்கயாது போனீங்களா இந்த வெயில்
இல்ல தோழி எங்களுக்கு காலேஜ்ல கூட்டிட்டு போய்ருந்தாங்க ஒரு ம் எல்லாருக்குமே தெரிஞ்ச அப்பந் தா இப்ப ரீசன் அப்ப இப்போ சம்ப காலத்துல அந்த இடோ கொஞ்சோ இதுவாச்சு ஆ இங்க வண்டர்லான்னு ஒரு எடோ கேள்விப்பட்டீங்களா அங்க கூட்டிட்டு பேய்ருந்தாங்க ம் நீங்கல்லா பேய்ரு வச்சீங்ளா அங்க
இல்லன்னா ஒண்டர்லா போகல வி விஜிபி அந்த மாரி அ எங்க வீட்டுக் காரவங்க தா போனாங்க நா போல
சேரிங்ளா அதே மாதிரி தா இருக்கு பெரிய பெரிய பெருசு தா இருக்கு விளையாடுறது அதெல்லா ரைட்ஸ்ல்லா வாட்டர் ரைட்ல்லா இருக்கு
சேரி சேரி தோழி சேரி தோழி ஆ ஆ ஆ
காலேஜ்லருந்து எல்லாரையுமே கூட்டு போனாங்க
நீங்க இப்பதா படிச்சு முடி ச்சிருக்கீங்களா
இல்ல இல்ல நா முடிச்சி த்ரீ இயர்ஸ் ஆகுது
அப்படியா த்ரீ இயர்ஸ்க்கு முன்னடி நீங்க போனீங்க அப்பன்னா
ம்
சேரி சேரி தோழி சேரி தோழி நாங்க இப்ப இதுக்கு கீ ஒன்னு போல
ம்
க்கோ இப்ப இந்த வெயிலுக்கெல்லா எங்கயு போல போகணுன்னு தா தோணுது ஆனா நாங்க எங்கையு வெளில போல வீட்டுலதா இருக்கோ ஏன்னா பாப்பா இருக் க்கு ஒன்ற வயசு ஒன்னே முங்கால் வயசு அதனால கூட்டிட்டு எங்கையு போ முடியாது ரெண்டு பாப்பா இருக்கு
அப் டிங்களா
ட்டு வயசு இன்னோறு பாப்பா வந் தொ ஒரு ஒன்ற வயசுக்கு மேல ஆயிட்டு ஒன்னே முக்கால் வயசாயிட்
சேரிங்க செரி
வச்சுட்டு எங்களால போ முடி முடியாதுன்ட்டு எங்கையு போல ஆ பாத்துக்கறதுக்கு ஒரு ஆளு தேவப்
ம்
கியு போற அந்த அங்க இது பண்ண அனுபவிக்க முடியாது என்ஜாய் பண்ண முடியாதுன்றதுனால ஆ நம்ம பா பாப்பாவ பாத்துக்கறதுல தா இருக்கு அங்க நமக்கு போதிய எது சாப்பாடு அதெல்லா இருக்காதுன்றதுனா
ஆ நம்ம எடுத்துட்டு போனாலுமே அவங்க அத எடுத் த்துக்கமாட்
எடுத்துக்க மாட்டாங்க நம்ம வீட்டுல எ செஞ்சு நம்ம எ ன்னா குடுக்கலா எதாவது அங்கன்னா அந்த வசதி இருக்காது எங்கப் போனாலு அதனால அத து ஒரு கஷ்டோ அப்டின்னு சொல் சொல்லிட்டு நாங்க எங்கேயுமே இந்த தடவைப் போல வீட்டுலதா இருக்கோ
அங்கேயே ஸ் குடுப்பாங்க அந்த சாப் ப்பாத சாப்படனு அப்பி சொல்லுவாங்க
தூ இந்த மாரி சாப்பாடு வேணு கொழந்தைக்காக அந்த மாரி சாப்பாடு வேணு அப்டின்னு சொன்னாலு அவங்களாளயு செய் செஞ்சு தர முடியாது ஹோட்டலா இருக்கு இல்லை ஏதாவது இருக்கு நமக்கு ஏத்தக்க ஏத்த மாரியே அவங்க இது பண்ண மாட் தாங்க அதனால நம்ம அதனால தா நாங்க எங்கேயுமே அந்த இதுக் க்காகவே எங்கேயுமே போ முடியாம வீட்
வீட்லயே இருக்க ஆமா ஓக்கே செரிங்க செரிங்க செரி உம்
எங்க வேலைக்கின்னைக்கு போயிட்டு வந்துரு குக்கீங்களா வீட்டுக்கு
போயிட்டு வந்துட்டோம் தோழி வேல டைமிங் வந்து நமக்கு காலையில ஒம்போது ஒம்பதர மணில இருந்து மாலை ஆற்ர மணி வர
அப்பிடியா சேரி சேரி நீங்க எதுல போவீங்க உம் ட்ரெயினு பஸ்ஸு அந் பைக்ல போயிட்டு வந்துட்றீங்களா ஓக்கே ஓக்கே அங்க ட்ராஃபிக்லா ரொம்ப இதா இருக்
ஆமா ஆமா வ டிராஃபிக் நெறைய இருக்கு
ஆ
உம் உம் இங்கேதா வீட் ட்டு பக்கமே தா உம் ஒரு ரெண்டு ஸ்டாப்பிங் மாதிரி இருக்கு உம் போயிட்டு வந்துர்லா உம்
ம் மத்தபடி நீங்க வேலக்கு போற எடத்துல நல்லா ஜாலியா இருக்
ஆ அதெல்லா ஜாலியா இருக்கு தோழி நா வேலைக் க்கு போய் த்ரீ இயர்ஸ் ஆகுது காலேஜ் முடிச்சிட்டு அப்டியே வேலைக்கு சேர்ந்து ட ஒரே எடத்துல
சரி சரி சரி ரொம்ப அது நமக் கு ரொம்ப இதா இருக்கு
உம் ஓடு ஒடனே கழச்சிச்சு ரொம்ப வர்ஷொ வேற அப்படிங்கிறதுனாலப் பழகிடுச்சு
சேரி சேரி செரி தோழி வேற எது துவு வேற நீங்க எதுவ் சமப்பீங்களா அந்த மாரி எத்
ஆஹ் கெதோ கொஞ்ச கொஞ்சொ சமைப் ப்போ வீட்டுல அம்மா இருக்கனால அம்மா சமச்சு குடுத்துருவாங்க மத்தபடி யாருமே இல்ல அப்டின்னா நம்ம சமப்போ
செரி செரி செரி செரி
உம்
காலேஜ்லன்னா காலேஜ்லலா நீங்க படிக்கும் போது எங்காது வெளியிலெல்லா அழச்சிட்டு பேயிருக்காங்களா காலேஜ்ல
ஆஹ் கூட்டிட்டு போயிருக்காங் கூட்டிட்டு போயிரு ஆங்க இந்த ஆவின் பால் பூத் கட அப்டின்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்லா ஆவின் பால் பூத் அங்க கூட்டிட்டு போய்ற்காங்க இந்த மாரி நெறய டிவில் பண்ற எடத்துக்கெல்லா கூட்டிட்டு போயிருக்காங்க தோழி
சரி தோழி நீங்க எது திருவாரூர் பக்கல்லா வந்துருக் கீங்ளா இந்த சைடு வந்துரு
ஆஹா இல்ல தோழி அந்த சைடு அந்த சைடுல்லா எங்க இருக்கு கு அப்டினே தெரியாது உம் இங்யேதா
அதிகமா அங்கதா அங்க இருக்கிறவங்க மே இந்த பக்க இந்த பக்கொ வரமாட்டாங்க
ஆஹ் யாருக்காச்சு ஊரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வருவாங்
ஆமா நீங்க சொந்தக்காரவங்க சைடெல்லா இங்கே எது யாராவது இருந்தா
அங்க இல்ல ஆனா நமக் காஞ்சிபுரம் சைடு தெரியு வேற ஒரு பாவ் ப்பராயம்பேட்ட அப்டின்னு ஒரு எடந் தெரியு
எல்லாமே அந்த சைடேதா உங்களுக்கு இருக்கு இந்த பக்கட்டு யாரு இல்ல நீங்க எதோ வந்தீங்ன்னா இந்த பக்கட்டுல்லா வந்து பாத்திங்ன்னா இங்கே கோயில்லா ஃபேமஸ்ஸா இருக்கு கோயில்ல இங்க திருவாரூர்லா தேரு தா ஃபேமஸ்ஸு
அ அ ஆ
எங்கையாவது தேரண்னைக்கு நீங்கெல்லா இங்க வந்தீங்ன்னா உங்களுக்கு நீங்க இதெல்லாம் பாத்தீங்ன்னா நல்லா இருக்
ம் தித்தன நெறைய நாள் இருப்பாங்க இல்லைங்களா அங்க திருவிழா மாதிரி
ஆ இங்கே வந்து தேரு வந்து ஒரு டைம் வரோ அது மார்ச்சு ஏப்ரல் அந்த டைம்ல தா வரோ தேரு அது மாரி அது உங்களுக் கேள்விபட் டீங்க அப்டின் னா நீங்க வந்து உங்களால முடிஞ்சா வேணா பாத்துட்டு போனீங்க நல்லா இருக்கோ அதுதா சொல்லுவாங்க இங் க தேரு இங்க பெரிய தெரு அ திரு இதுலே பெரிய இது இது தா
ஆ ஆ சொல்லிருக்க கேள்விப்பட்ருக்க ஆன்டி
ஆசியாவிலே பெரிய தேருன் சொல்லி சொல்லுவாங்
ஆ ஆமா ஆமா
நீங்க இதெல்லா வந்து பாத்தீங்னா நல்லா இருக்கோ இங்க இந்த பக்கத்துல வந்தீங்கனா
இந்த ஆன்லைன்ல கூட வீடியோஸ் போடுவாங்க அதுல கூட பாத்துருக்க
ஆமா ஆமா
ம்
நீங்க வந்தீங்ன்னா இந்த பக்கோ வந்தீங்ன்னா நீங்க பாத்துட்டு போலா
ம் ஆ ஓகே சேரிங் தோழி
பாத்தீங்னா உங்களுக்கு அ இதா இருக்கு அனுபவமா இருக்கோ
ஆமா ஆமா ம்
வேற எதுவு இன்னைக்கு என்னா வேற நிகழ்வு எதுவு நடந்ததா
இன்னிக்கு ஒன்றும் இல்லை நம் வ வேலைக்கு போய்ட் ட்டு அப்டியே வீட்டுக்கு வந்துட்டு ஒக்காந்துட்டுருக்கோ நீங்க சமையல் பண்ணியாச்சா பாப்பாங்களுக்கெல்லா
ஆ பண்ணியாச்சு தோழி இப்ப இரவு சாப்பாடுதா இப்ப அது முடிஞ்சிருச்சுன்னா அவ்ளோதா வேற ஒன்னு இல்ல தோசன்றதுனால ஒண்ணு பெரிய அளவு
சேரிங் தோழி சேரிங் தோழி
சேரி தோழி இதோ நேரோ இன்னைக்கு கடந்துருச்சுன்னு நெனைக்கிற
ஓகேங் தோழி நம் உரையை முடித்துக்கொள்லா ம் ஓகேங் தோழி ம்